அ ஹலோ ஹலோ
ஆ கிளியர் ஆ இருக்கு தானே ஆ ஓகே ஓகே நெக்ஸ்ட் டாப்பிக் பாத்தீங்கனா கோல்ஸ்
ஓக்கேங்க
பேஸ்லாங்களா
ஆ பேஸ்லா நீங்க ஸாட் பண்றீங்ளா உம்
கோல்சின் பாத்திங்கனா இப்பதிக்கி எந்த கோலுமே இ
ம் ஓகே
அ இன்னைக்
இல்லேன்னா அவுங்ளுக்கு அஹ ஃப்யூச்சர்ல எனக்கு இந்த மாரி பண்ணணுனு ஒரு ஆச இருக்கு
ஒரு பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் மைண்டு இருக்கு எதாச்சு ஒரு பிஸ்னஸ் ஏனா னி வந்து பாத்தீங்கனா அ படிச்சி பெரியாளல்லா ஆகறது வந்து இம்பாசிபிள்
கண்டிப்பா
அப்போ நானு யோ சிக்கிறே இனி வந்துட்டு பிசினஸ்ல எறங்கிர் லா அப்டின் சொல்லி இப்பொ ஒரு கோல் கோல் இருக்குதுன்னா ஒரு பிளான் இருக்கு கோலா இல்ல பிளான் முடு தர்க்கு
அ அ அ பிளான் வேண்ணாவே நம்க்கு இன்வெஸ் மெண்ட் வேணு இல்லைங்ளா
கண்டிப்பா அத் அ அது வந்துட்டு ஸ்டாட்டிங் வந்துட்டு நம்புளுக்கு வந்து ஒரு மந்த்லி ஒரு டுவெண்ட்டி தௌசண் ஆச்சு பிக்ஸட் நம்பள்க்கு எப்பிடியாச்சு வந்துரு அப்டினு தைரியமா நம்போ வந்து அதுநான் பாத்துக்கிறே அப்டி சொல்லி எறங்கிடலா இது இப்ப வந்துட்டு எல்லா மே ஹஸ்பன்ட் கித் இருந்து வரணுங்கிறது அதனால இதுல ஏதோ ஒரு லாஸ் ஆயிடுச்சுனாலு பயோ வந்துரும் எதுக்கு கேக்க மாட்டாரு மோட்டிவேஷன் தா பண்ணுவாரு எல்லாமே ஓ கே‌ இருந்தாலு இப்ப என் மனசு சுத்திக்கிட்டே இருக்கு ஐயோ இவரோட காசு இப்டி பண்ணிட்டோமே ஆ எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அது வர்றதுக்கு
பண்ணுன்னு ஆசைங்களா பண்ணுண்ணு
என்னாது
ட்ரேடிங் பண்ணும்னு ஆசையா ஓகே ஓகே இல்ல எனக்கு அதுல ஆசை இருக்கு ஏனா நா நறையா பாத்துட்டு இருக்கே கேம்ப்பூ ஆ ஆனா கத்துக்கணுங்க கண்டிப்பா கத்துக்கிட்டுதா பண்ணணோ ஒவ்வொண்ணு கத்துக்காம நம்ம போயி எல்லாம் தெரியும் அப்டின்னு சொல்லி பண்ணோம்னா கண்டிப்பா பயங்கர லாஸ் ஆகோ அத
ஆமா ஆமா அது எனக்கு தெரி்ஞ்சு பாத்தீங்கன்னா ஆ ட்ரேடிங்கோட ஒரு கசின் என்னோட கசினோட ஆ ப்ரெண்ட் யாரோ அவுங்க வந்து பி ஏதோ வச்சு ரன் பண் அப்றவங்க அதுல சொன்னாங்க எப்டி சொன்னாங்கன்னா அ இப்போ ஒரு அ அந்த பிட் காயினே எடுத்துட்டீங்கன்னா அந்த காயினோட ரேட்டு வந்துட்டு ஜாஸ்தி ஆயிட்டே போகுபோது நம்ம இப்ப வாங்கிப் அ போட்றனு அந்த மாரி ஆ ஆ க்குல ஆனா ஒரு பை டைம்ஸ் தா அந்த இது வருமாமா ஆமா இந்த மாரி ஜாஸ்தியாயி ஜாஸ்தியாயி நம்ளுக்கு கெடச்சுக்கிட்டே இருக்குமாமா சிக்ஸ்த்து டைமு அந்த இன்வெஸ்ட் மென்ட் ஜாஸ்தியா வரு இப்ப ஒன் லேக் வரைக்கு வந்துருச்சு அப்டின்னா அந்த சிக்ஸ்த் டைம் ஆஃப் அப்டியே டவுன் பண்ணிவுட்டு லாஸ்ல அப்டியே போயிருமாமா நம்மோ இது வந்துட்டு முழுக்க முழுக்க அவுங்க என்ன சொன்னாங்கன்னா சின்ன மீன போட்டு பெரிய மீன புடிக்கற ஒரு ஸ்டேட்டஜி இருக்கு ஆஹ் அப்ப அவுங்க என்ன சொல்றாங்ன்னா ஆட்டோமேட்டிக்கா அவுங்க வந்து உன்ன அப்டியே டெஸ்ட் பண்ட்டே இருப்பானாம ப்ச் ஆஹ இது இ பண்ணது து இப்டி போட்டுருவாங்க இவ்ளோ குடுத்த இவ்ளோ அவுங்களோட ஒரு இது இப்டி மைண்ட கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி இப்ப ஒரு டென் தவ்ஷண் போட் டு நம்ம அத வாங்கிட்டோனா அது டுவென்டி தவ்ஷண்ட் வங்கி விக்கர வேண்டியது வந்துரு
உம் உம்
டுவெண்டி தௌசண்ட்க்கு வித்த நம்மளே யோசிபோ டென் தௌசண்ட் லாபோ கெடச்சிச்சு அவ அடுத்தது விடுவானமா என்னன்னு டென் தௌசண்ட்க்கு வாங்கு நீ தேர் ட்டி தௌசண்ட்க்கு வித்துரு அந்த மாரி வருமாமா அப்படியே வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி சேத்து நம்மளுக்கு அடுத்தது லேக்ல போய் நிக்கும்போ டப்புன்னு என்ன பண்ணிருவானா இது இவ்ளோ க்லா ஸ்னு சொல்லிட்டு நம்ம போட்டத அப் படியே போயிருன்ற மாதிரி சொன்னனாலே எனக்கு ரொம்ப அது
ஆனா அப்டி இல்லங்க அது எனக்கு தெரிஞ்சது பொய்யுதா நெனைக்கு அது கரெக்ட்டா இல்ல அந்த மாரி அது எல்லாமே நாமலா பண்றது தா யாருமே இப்ப வந்துங் இன்னொன்னு என்ன கேட்டீங்க சொல்றேன்னா இப்ப நீங்க அந்த மாதிரி பிட் காயின் வந்து டிரேட் ஆவுது சொல்றாங்கல்ல அது வந்து ஒருத்தராலயோ இல்ல ஒரு நாட்டு நாளயோ நடக்கவே நடக்காது ஹோல் வேல்டு அது வந்து யா யாராலயு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவ்ளோதா அதுதா அதுல ஆமா
ஆனா ஷேர் மார்க்கெட்டு இந்த ட்ரேடிங் இதெல்லா வந்துட்டு ரொம்ப பயமான விஷயோ அ அதனால என்னெ யோசிக்றனா பேசல்ல ஒரு கோலு அப்டினு பாத்தீங்கனா ஒரு பிஸ்னெஸ் செட் பண்ணணு பிஸ்னெஸ்னா இப்பே இவளோ இந்த இப்ப ஒரு ஒரு ஒர்க்குகுள்யே ஒர்க் போன மந் லீ சேலரி ஃபிப் ஃபிப்டின்னா ஃபிப் டீன்தா ஃபிக்ஸ் செட் அது வந்துட்டு நம்மளுக் இன்கிரீஸ் ஆகணும்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஒன் இயர் ஆகணு இல்லாட்டி டூ இயர் ஆகு இது அதுமே இன் க்ரீஸ் ஆச்சினா எவ்ளோ ஆகு ஒரு தௌசண்ட்ருபீஸ் மே ஒரு த்ரீ தௌசண்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தா இன்க்ரீஸ் ஆகு அதுக்கு மேல எப் அப்டி இன்க்ரீஸ் ஆகாது இப்ப நா என்ன யோசிக் கிறனா பிசினஸ்ல பொயிட்டோனா நம்மள்க்கொரு மா எல்லா மந்த்துமே ப்ராஃபிட்டூன் சொல்ல வரல பட் ஆனா ஒரு மன்த்ல அவசர போ ஒரு மன்த்து கண்டிப்பா ப்ரா
இன்னொன்னு ஆ அத பிஸ்னஸ் பொருத்த வரைக்கு இன்னொன்னு என் னு பாத்திங்கன்னா நம்மளோட இஷ்டோ ஒண்ணு நம்ம நம்ம டைமிங்ல இரு வந்து எல்லாமே நாம தா நமக்கு பாஸ் அப்டின்றதுங்க இருக்கப்போ அது ஒரு நல்லாதா இருக்கு எனக்கு பாத்திங்கன்னா
பிஸ்னஸ் எப்பவுமே இருக்கு நம்மோ இப்ப வந்து நம்ளுக் வைசான் னாலு நம்ம பண்ணிக்லா எனக்கு இது இருக்கு என்னால எனக்கு தெரியு நா பண்ணிக்குவே ஆன்ற மாதிரி ஒரு இது
இது இது ஜாப் இப்டி இல்லல்ல ஆ
ஜாப் வந்துட்டு மேக்சிமம் சிக்ஸ்டி இயர்ஸ் ரிட்டர்மென்ட்டு ரிட்டர்ட் ஆனது அப்பறோ நம்மளுக்கு ஃபிக்ஸடா ஒரு தேட்டி தௌசண்ட் தா பென்ஷன்னன்னே வரு
ஆமா
ஆனா இந்த பிஸ்னஸுனா இப்ப நம்ம வந்துட்டு கைமாறினாலு நம்மளுக்கு அதுல இருந்து இவ்ளோ வருதுன்ற ஒரு நிம்மதியாச்சு இருக்குல்ல அத வந்துட்டு இப்ப ஜாப் புனா வந்துட்டு நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப்னா மட்டு தா நம்மளோட அடுத்ததா யாருக்காச்சு ஒருத்தருக்கு போகு ஆனா அதே பாத்தீங்கன்னா பிரைவேட்லே அதே பிஸ்னஸ்னா வந்துட்டு அப்டியெல்ல இல்ல நம்ம வந்துட்டு யாரோ ஒருத்தர வச்சு ரெண் பண்ணிட்டே இருக்கலா
ஆமா அதாவது வேலையாட்கள் யாராது வேல செய்றவங்கள வச்சுட்டு நாம இங்கறது போறது வருதெல்லா வேலைக்கு போறதெல்லாருந்தா ஆனா நம்ம வந்து கண்டிப்பா போயிதாவுணு போனாதா சம்பளோ அப்படின்ருக்கு எனக் க்கு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு பிஸ்னஸ் ஐடியான்ருக்குன்னா இப்ப நா வந்து பேக்கிங் பண்ற வீட்லே கேக்ல பண்ணுவாங்க இதா அது பண்றக்கா ஹோம்பல க்கிங் பண்ணிட்ருக்கே எனக்கு வந்து என்னோட பேஜ வந்து பெருசாக்கணு பெருசாக்கி எனக்கு வந்து ஒரு கேக் ஷாப் ஒர் ரெண்டு மூணு பிரான்ச்சு ரெண்டு மூணு டிஸ்ட்டிக்லியோ இல்ல ஸ்டேட்லியோ எங்கயாவ்து போடணு அது தா பிராஞ்சஸ்லா பெருசாக்கிட்டே போனோ தா என்னோட ஒரே ஒரு கோல் எனக்கு ஆ எனக்கு என்னனா அது சும்மாதா சொல்ட்ருந்த எப்டினா எனக்கு ஒரு நாள் வீட்ல வந்து ஃபஸ்டைம் வந்து பௌரினி பண்ண பண்ணதும் நல்லாருக்குன் சொல் நாங்க எல்லாரு அதனால இல்ல எனக்கு நா கேக் பண்ணி விக்க போற அப்டின் சொல்லி வெளாட்டுக்கு பேசிட்டுகிட்ருந்தே நா வீட்ல என்ன பண்டாங்க ஏன் பேர்துடே வந்து ஒரு அவன் பெரிய எனக்கு வாங்கி க குடுத்த வீட்ல ஹஸ்பண்டு வந்து வாங்கி குடுத்துட்டாங்க நீதானே கேட்ட அப்படின்னு சொல்லி வாங்கி குடுத்துட்டாங்க அப்டின்றனால சரி ஓக்கே நம்மள நம்புறாங்க பரவால கேட்காதுக்கு முன்னாடியே ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி எனக்கு அப்டியே அது நா பண்ணி பண்ணி பழகிதா இப்போ வந்து பேக்ல பண்ணிட்ருக்கே இப்போ இப்போ கொஞ்ச எனக்கு எல்திசு அப்படின்றனால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கே
ஓகே ஓகே
அதுக்கப்புற தா இனிதா ஸார்ட் பண்ணலான்டிருக்க நெக்ஸ்ட்டு மந்தலருந்து மறுபடி பேக்கிங் வந்து எப்டி பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிக் க்கனு
ஆமா ஆமாமா தெரியு தெரியு அதுக்கு வந்து ரொம்ப ஆனா அதுல வந்து ரொம்ப பொறுமன்றது ரொம்ப வேணு
ஆமா எனக்கு பொறுமயே கெடையாது ஒரு பெர்சன்டேஜ் கூட கெடையாது அது வரணுங்கிறதுக்காகவே இது நானு மெயினா உள்ள வந்த பொறும வேணு அப்டின்னு சொல்லி பாஸ்டுல்லா வச்சிக்கங்களா ஐசி பண்றதெல்லா சொல்லுவாங்கல்ல பண்ணுவே ஒரு பத்து நிமிஷோ பண்ணுவே கரெக்ட்டா
அதேதா எனக்கு பிரச்சன நானு கேக்கல பண்ணுவே பட் ஆன வண்ணல குக்கர்ல எல்லா பேக் பண்ணுவே அந்த விப்பிங் கிரீம் ஐஸ் திங் அதெல்லா வந்துட்டு அது எப்படின்னே வீட்டுல பா த்து எதுக்கு போய் வெளிய வீட்டுல இருக்கிற பொருள வச்சு பண்ற மாதிரிலா வீட்டுல அது இதுன்ல செட் பண்ணி ட்டு பட் இருந்தனால ஐ திங் பர்பெக்ட் டாவ இல்லைனா எனக்குமே கோவ வந்திருப்போ அப்படின் சொல்லி நானு விட்டுருவே அந்த மாதிரி அஹ் ஆனா நல்ல ஒரு பிசினஸ் இது கேக்குது இப்ப வந்துட்டு என்ன ஆ என் என்னோட அறிவுல வந்துட்டு டெத்து சமந்த பட்டதுல மொட்டு தா கேக்க வெட்டாம இருக்காங்க
கண்டிப்பா ஆமா
மத்ததுல எல்லாத்திலியுமே அந்த கேக்குன்ற ஒரு விஷயம் மெயின் ரோல பிளே பண்ணுது
உம் உம் அ ஆமாங்க ஆமா
ச கண்டினியூ பண்ணுங்க அத விட்டுறாதீங்க
உம் கண்டிப்பா அதா எனக்கு எனக்கு நிக்கிறதுனாலயே கொஞ்சோ எனக்கு பிரச்சனையா இருக்குங்களா அதுதா அதுக்காக மட்டு தா யோசிக்கிறே ஓகே என்ன பண்றது அப்படின் சொ சொல்லி விட்டு வச்சிருக்கே நெறைய பேர் என்னன்னா எனக்கு எ பிரவுனி எல்லா சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குது இந்த மாரி நா எங்கயுமே சா இதெல்லா சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படியா அப்ப கடைய போட்டுருவோ அப்படில்லா இருக்கு எனக் கு ரொம்ப எ நெறைய
இப்போ அது சின்ன பீஸ் டி டுவன்ட்டி ருபீஸ் எலையட்டுதெல்லாம் ஆனா அதெல்லாம் அவ்வளோவுக்கு டேஸ்ட்டாவே இல்ல பட் இருந்தாலும் சொல்றேன்
உம்ஹும் ஆமா நான் என் எனக்கு என்ன நான் இப்ப நான் இப்போ சேல் பண்ற அதவுது இப்போ இன்ஸ்டால ஆர்டர் எடுக்கிறது அதுல எல்லாம் புரில அதுதான் அப்படிதான் அப்டி பண்றதுக்கு பதிலா எனக்கு என்னன்னா போப்பய் இப்போ ஏதாவது ஒரு கட பேக்கரிலாம் இருக்கும் இல்லலைங்களா உங்ககிட்ட ஆர்டர் எடுத்து நமக்கு பிரச்சனையே இல்ல என்ன ஆனாலும் நமக்கு வந்து சேல் ஆயிடும் அப்படின்ற இருக்கப்போ அது அந்த மாதிரி கெடைச்சிட்டா பரவாயில்லனு யோசிச்சுட்டு இருக்கக்கு அதுதான் இப்போ ஷிப்ட் பண்ற ஐடியா இருக்கு வீட மூவ் பண்ற ஐடியா அதனால மூ பண்ணிட்டோனா ஃபர்ஸ்ட் அங்க போய் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அதுதான் உம்
அசர் சா பெரிய ஒரு கே மெக் பிர இது பிரான்ச் ஓபன் பண்ணுங்க
கண்டிப்பா ஓப்பன் பண்ணிடலாம் உம் ஒகே
கோல் தான் ஏன்னா லைஃப் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்றதுனால ஆ கொஞ்சம் பியர் கு உங்கள்குமே கிட்ஸ் அப்பிடின்றது ஒண்ணு வந்துருகுங்க வந்துட்டு நம்புல்கு
இப்போ ஒரு டூ இயர்ஸ்ல நா வந்து இத செட் இப்ப வந்து இத பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அடுத்து நான் அதை ஆள் வெச்சு கூட பாத்துக்கலாம் அப்டின்றக்கப்போ அதுதான் யோசுசிட்டு இருக்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நான் பன்ன அப்படின்னுருக் ம் அப்படிங்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்ட கைனியு இல்ல எனக்கு செட் ஆச்சுன்னா ஓகேன்னு இருக்கேன் பாப்போம்
ஓகே ஓகே செரி யாருக்குதா
ஓகேங்க ஓகேங்க ஓகே டார்ச்